இ ஹலோ
வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் தோழி கேக்குதா தோழி ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி எப்படி இருக்கீங்க நா நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா சாப் சாப்டே தோழி நா வந்து சாம்பாரு கருணக்கிழங்க ஃப்ரை தோழி நீங்க
சாப்டே தோழி
ம் சரி சரி தோழி வெயில்க்கு ஏத்தமாரி போலாண்ட்டு தயிர் சாதமா
அப்டிலா இல்ல தோழி வெளியே போயிட்டு வந்தே கொஞ்சோ டைம் இல்ல சமைக்கிறதுக்கு கொழந்தைங்கல்ல சீக்கிரோ ஊட்டி உட்ணு டைம்முக்கு அதனால அதா கொஞ்ச ஈஸியா இருந்துச்சுன் சொல்லி ஊட்டி விட்டே சரி வேற வழி இல்ல சொல்லி நானு அதா சாப்பிட்டேனே எனக் புடிக்காது தோழி தயிர் சாதமே
ஏன்னா இப்ப இந்த வெயில் அடிக்கடி கொஞ்ச எடுக்கிறது நல்லது தோழி உடம்பு குளிர்ச்சி பண்ண
சொல்றாங்க தா ஆனா எனக் கொஞ்சோ சாப்ட்ட கூட அது கோல்டு மாரி ஆயிருது பாருங்க இப்ப கூட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு என்ன தெரியல ஒரு டூ மென்சா அப்டிதா இருக்கு எனக்கு இதெல்லா எதுவு இல்ல தோழி எனக்கு இனிமேதா போய் செக் பண்ணணும் போல அப்டிதா ஆயிருது எனக்கு கொஞ்ச கொஞ்சோ கொஞ்ச கோல்டான எதாது எடுத்தாலே வாய்ஸ் எல்லா சேஞ்ச் ஆயிடுது செரி கொழந்தைங்களுக்காக அத நா சீக்கிரமா செய்யணும் செஞ் செஞ்சே
ம் ஃபஸ்ட்டு ஃபால் ஹெல்த்த பாருங்க ஹெல்த்து நம்ம நல்லா இருந்தா தா நம்ப கொழந்தைங்க நம்
நம்ம கொழந்தைங்க நல்லா இருக்கு ஆமா ஆமா ஆமாங் தோழி அது என்னமோ கரெட் தா
அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து போய் பாருங்க ஃபஸ்ட்டு
ஆ சேரிங்க தோழி கண்டிப்பா கண்டிப்பா ம் நீங்க சொல்லுங்கேங்க வீட்ல விஷேஷோல்லா எதுவ் இல்லியா தோழி ஹலோ கேக்குதா தோழி ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா தோழி
ஆ